சொல்லுங்க
என்ன சொல்றது எப்டி
இன்னாங்க அதுல வந்து காமிக்கவேல்ல
அது இனிமேல் தான் காமிக்குங்க லேட்
இல்லங்க நேத் வந்து க இது பண்ண உடனே ஆறு பதினஞ்சு நொடிகள்னு காட்டுச்சு பத்தொன்போதோ பதினஞ்சோ இப்ப அந்த நொடிகளே காமிக்கவே இல்லை எதுமே
இப்ப வந்து உள்ள காமிக்குதுங்க ஆறநூத்தி பதினொன்னுன்னு அந்த இது க்குள்ள காமிக்குதே
எதுலங்க காமிகுது
உள்ள அந்த இதுக்குள்ள காமிக்குதுங்க ஆனா நம்ம நம்ம போய் பாப்போம்ல்ல நேத்து போய் பாத்தோம்ல அதுல இன்னு அதுல இன்னு கால வினாடிகள் காட்டல அதுலேட்டா கொஞ்சோ தாமதமாதா வரும்
காக்கா சவுண்டுல்லாம் உடுதுங்க
காக்காத்தொல்ல பெரி தொல்லையா இருக்குங்க கத்திக்கிட்டே இக்குது அது ஏன் எங்க வீட்டுக்கார வெளியில வர சொ எங்க வீட்டுக்கார வெளியில வர சொல்லிட்டு இருக்
வெறி வெள்ள வர சொல்லிட்ருக்கா இருக்கிற ஒரு ஆளே பத்தலையா
ஆமா அது அது அவர் கலர்ல அவர் அது கலர்லயே இருக்காருல அதனால வர சொல்லுது
ம் ம்ம்
ஐயோ ஹயோ
ஆ தூங்கரான்
சின்னவரு தூங்கறாராங்க
ஆமா தூங்கரா கேக்குறாங்க சாப்பிடலாம் அப்டின்னு
மதிய சாப்பாடாங்க
ப்பாடு தாங்க மணி ஆயிச்சு இல்லங்க
சமைக்கவே இல்லங்
ஒன்னே முக்காங்க இப்ப வேர பேசிட்டு வேர இருக்கோம் நம்ம வேர
ஆமா சாய்ந்தரம் எத்தனை மணிக்கங்க அஞ்சரையா அஞ்சா
அஞ்சே கால் அஞ்சரைதா எப்பயும் அப்டிதானே உக்காறோ
அஞ்சரைக்கு உக்காரலாங்க
ம்
அஞ்சரைக்கு உக்காந்தாதான் ஆர்ரே ஏல்ரே எட்ரே முடிக்க முடியு நைட்டு எனக்கு கூப்பிட்டு இருக்காருங்க நான்ந்தா தூங்கிட்டே
உம் ஆமாங்க எனக்கு எனக்கு வந்துச்சு அழைப்பு
நானு நால்இரு தஞ்சா நான் வந்து நாலரைக்கு அலார வச்சிருந்தே அடிக்கிறமாரி நா தூங்கிட்டா எழுந்திருக்க மாட்டேங்க அதனாலதா நானு நால்ரைக்கு அலார வ ச்சொன்ன எழுந்து அனுப்பிக்கலானு அதுக்கப்ற வுட்டுட்ட
குடுத்து ஏ அவுங்க போன எடுக்க மாட்டிகிறாங்க நீங்கப் நீங்க பேசுங்க நீங்க சொல்லுங்க அப்டின் சொன்னாங்க
இல்லங்க அதுக்கு அதுக்கப்ற நா போய் அனுப்ச்சுட்ட அன் அனுப்பிட்டு அவளுக்கு வந்து குறுஞ்செய்
நா உங்ளுக்கு ச நா உங்ளுக்கு அழைப்பு அழைச்சிட்டேந்த நீங்க ஆனா அது என்னாது
எடுக்கவேயில்லியா
க்ல கப்புற நடுவுல நடுவுல இதாயிச்சு
தூங்கிட்டங்க இன்னைக்லா முட்ச்சுட்டா அப்பவே ஒரு பனண்டு மணிக்கு அனுப்பி வுட்டுட்டுதா போனு
உம் நீங்க ஆ வக்கணு நீங்க
அது வெச்சாலேந் வெ ச்சாலு எந்திரி இல்லங்க நேத்து தூங்கனதே பனண்டு மணிக்குதா நா அனுப்ப மறந்துட்ட அனுப்புன நியாபகத்லியே வுட்டுட்ட அதுக்கப்ற நானு இந்த இதுல செயலிலரு ந்து வெளில வரதுக்கு நால்ரைக்கு வச்சு வச்சிருந்த ஆனா எழுந்திருக்ல அதுக்குள்ள நீங்க நாலு இருவத்தஞ்சுக் கூப்ட்டீங்கள அப்பியே எழுந்துட்ட
உம் உம் உம்
அப்ற அஞ்சரைக் குடற்பயிற்சி செய்றதுக்கு எழுந்துருச்ச எழுந்திருக்வே முல்ல செமத்தூக்கோ
உம் நீங்க நானு சீக்கிரமா எழுந்துட்டங்க கோலலா போட்டுட்ருந்தே
உம் உம் உம்
உம் அப்றம் பூஜ ஜாம்மா பூஜ் உம் பாக்கறமே தாங்க போட்ட கொஞ்ச பெருசாவே போட்ட பூஜை ஜாமாலாம் அப்றலா எல்லாத்தையு கழுவிட்டு
சேரு புடவ யாருங்க கட்னா
புடவை வந்து நேத்தே நாங்க இது பண்ணிட்டோ இன்னைக்கிட்ட நானு நானு அவுங்ளுந்தா பண்ணோ
மூஞ்சிக்கு சாயம் பூசறது
சாணிலா பூசறது அதிகமாலா பூசலங்க நீங்க வேற
சாணியிலங்க சாயோ சாயோ
சாயமா
அ
அ சாணினு வந்து
சேரி சேரி ஊப்புடியா ஒரு வழியா காலடி எடுத்து வஸ்ட்டாங்க
உம்
அட்ட சின்ன தலைவிதா
ஆமாமா பாக்கலா
பாப்பொங்க பெரிய ஒரு எ ஏதாவது ஆர்டர் கி எதுன் சொன்னாராங்க இன்னைக்
இல்லங்க ஆஹா அப்டிலா இல்லங்க நம்ம வந்து அந் இந்த இந்த இத பண்ணி வுட்ரலாங்க அம்பது அம்பதாவதுக்கு மேலியு நம்ம பண்ணி வுட்ரலா ஓகே
சரிங்க நெக்சஸ் தானேங்க அது பண்ண நம்மளே போட்டுக்கலாங்க இ இன்னத்த போய்
ம் ஆனா அவரு தான் வந்து எ ப்பயும் அவரு தான் போட்றாராமே நம்மளுக்கு தான் தெர்ல நம்மளே எல்லாமே பண்ணிக்க இருந்தாலும் நம்மளுக்கு தெர்லையோ
ங்ஙே நம்மளுக்கு நம்மதான் போட்டுக்கறோம் ஏன்னா முந்த நாளோட இதுதானா நம்மளுக்கு அப்டியே தொடர்ந்து வருது முந்தன்நாள் நம்ம பண்றதுதான அப்படியே தொடர்ந்து வருது
போய் போடு உம் இப்ப வந்து இப்ப கூப் இருக்குதுங்க இவுனுங்க கடுப்பு ஏத்துதுங்க சாப் உம் ஆமா நாள் இருக்காங்க ஆமா நாள் இருக்கு ஹ
போலாம் போலாம்
உஹ்ம் ம்
து ஏறிச்சுன்னா அப்புறம் பெரியவரையும் சின்ன வரையும் சேர்த்து வுட்ருங்க
ஆமா ஆமாங்க பாக்கலாம் கூட இருக்கறவங்களே தான் நம்ம வந்து சேர்த்து வுடணும்
ஆமா சின்னவருக்கு வேணா செம உதவீங்க ஏன்னா ஒரு தான் நிறைய தோழர்கள் இரு
அய்யய்யோ அவங்களெல்லாம் பேச மாட்டாங்க நீங்க வேற
நம்மள கலாயிப்பாங்க
உஹ்ஹும்
நான் அப்படி தாங்க நினைச்சேன் இந்த அக்கா சேத்துக்கும் போது இது என்ன இப்டி இருக்குன்ட்டு உள்ள வந்து பத்தாதான் தெரிது எங்க சொந்தகாரங்களே இருக்
ஆஹ அதுக்குங்க டெய்லிமாங்க பேசி நே இருக்க முடியும் வீட்டுல இருக்கோங்களே என்ன சொல்ல மாட்டாங்க
எல்லாம் வேற இ பதிவாயிட்டு இருக்குதுங்க
உம் மாங்க பதிவாட்டும்
பேச வேண்டிதான் அப்புறம் என்ன பண்றது நம்ம அதுல பேசறது இதுல பேசி வேண்டித்தான் வெயில் அதிகங்க
ஐயோ காத்தச்சுனேருங்க
மழை வரப் போதோ உம் துணி வேற போடணுங்க இன்னும் போடல
உம் இவுரு நேத்து வந்து வெளியில கதவு போட்டாங்க
ஆஹ் அஹ்
இரும்பால
வெளியவா இல்ல ஆஹ் வாசல்ல வாசல் கதவு
உம்
ஹுஹ்ம்
போட்டாங்க
அதுக்கு எந்த நிறத்துலங்க சாயம் பூசுறீங்க
அது சாயம் எல்லாம் பூச மாட்டாங்க அவங்களே ரெடி பண்ணி எத்துனு வந்து மாட்டிடுவாங்க வெள்ளி மாரி இருக்குல்ல வெள்ளி வெள்ளி மாரி இருக்குல்ல
ஆமா
அந்த இது
மேல அந்த பூக்கு மட்டு தங்க கலரா
எதுக்கு தங்க கலர்ல்லா இல்ல எதுமே பூல்லா இல்ல அதுல அது எப்டி சொல்றதுன் எனக் தெர்லங்க
ம் சேரி அப்பற மேல் ஒரு புகைப்படோ எடுத்தனுப்புங்க பா
நம்ம இங்க படிக்கட்டுக்கு சைட்ல வெக்கறோல்லங்க அது தா அது தா அந்த மாடல்
சேரி சேரி
ம்
இரும்பும் அது இரும்புலே இன்னோன் சொல்வாங்கல்ல அது
ஆ
சேரி சேரிங்க என்ன சமையல் இப்போ
இப்பதா கார கொழம்பு கல்யாண கார கொழம்பு இது ஃபங்க்ஷன் ஓ விழா கார கொழம்பு
தொட்டுக்க
தெர்லங்க ம் ம் ம் ம் ம் நேத் ஒருத்தவங்களுக்கு இதுல நிச்சயதார்த்தம் ம் அவுங்க வந்து அவுங் குடுத்தாங்க
து சாய்ங்காலோ வந்தாங்களே
நேத்து சாய்ங்கால் ஆ அவுங்களே தா
கைக்கு மருதாணி யாருங்க வச்சா
மருதாணி அவுங்களே
பெரியவரே வெச்சுட்டாரா செவந்திர்ந்ச்சா
ஆ
சேரி சேரிங்க இன்னு ஒரு முப்பதுங்க, நாப்பதுங்க
முப்பத்
இன்னோர் முப்பது
ஆமா ஆமா அப்பா முப்பது
அப்பறோ போய் கல்யாண கார கொழம்பு ஒரு வெட்டு வெட்
ம்க்ம் அது நேத்தே நா நைட்டு சாப்
நா நேத்து வெச்ச கோழி கொழம்பிருக்குங்க சூடு பண்ணு எனக்கு அ அ ரசோ ஆமா ரசோ வெக்கனு நாட்டுக்கோழிங்க
ம் ம் அதிகமா நீங்கல்லா அத்ல்லா சாப்ட கூடாது ஈட்டு
ல்லாங்க ய அது இப்ப அது ய அது குறிப்பிட்ட நாளுக்கப்றோ சாப்ட கூடாதுங்க நம்ளுக் அத் தெரியுமில்ல எப்ப சாப் பட்ணு எப்ப சாப்டக்கூடாது அதுக்கப்றோ விட்டுர்லா இப்போதைக்கு இல்லங்க அத்னால சாப்ட்டுப்ப
அ அப்டில்லா இல்ல இப்பைலருந்தே அந்த மேர்ல்லா பண்ணக்கூடாதா கூடாதான் அப்டினு ஒரு பொண்ணு சொன்னா நம்ப நா ஏ கூட ஒரு பொண்ணு இருக்குல்ல இப்ப கூட கொழந்த பொறந்துச்சு
ஆமா
அந்த பொண்ணு கூட சொல்ச்சு
சேரிங்க சரி இருங்க கூப்பறே